ஹலோ அ குட் ஈனிங் சிஸ்ஸர் எப்டி இருக்கீங்க வணக்கோ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க அ நல்லா இருக்கே சிஸ்டர்
செரி செரிங் சிஸ்
அ செஞ்சா சிஸ்டர் நீங்க
அ நானு சாப்ட்டேங்க அ இப்பதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்ட்டே
இவ்ளோ லேட்டா சாப்ட்ருக்கீங்க
இல்லிங்க கொஞ்சோ வெளிய போற வேல இருந்துதுங்ளா அது போய்ட்டு வர்துக்கு கொஞ்சு நேரோ ஆயிடுச்சி அதனால கொஞ்சோ லேட் ஆய்ட்சி இப்பதா சாப்ட்டே வந்துட்டு மறுபடி குட்டிஸு க்கு சாப்பாடு குடுத்துட்டு அவுங்க தூங்க வெஷ்ட்டு இப்ப மறுபடியு நா சாப்ட்டா சாப் டேங்க நீ நீங்க சாப்ட்டாச்சா
ஆ நா மதியமே சாப்ட்டாச்சு சிஸ்டர் தம்பிக்காக ஸ்கூல் பஸ் வர்றதுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கே பஸ் வந்தோன கூட்டிட்டு வற்னுனு
சரிங்க சரிங்க சிஸ்டர் இப்பதா ஏ வீட்டுல கூட்டிட்டு போய் வரபோயிருக்காரு ஆ ஒரு பைய ஸ்கூல் போறாங்க சிஸ்டர் இன்னொருவர் இன்னொருவ வந்துட்டு எட்டு மாசோ அப்பறோ அவன நா பாத்துகிட்டா அவரு போய் பையன கூட்டிட்டு வர போயிருக்காங்க இ மதிய சாப் சாப்பாடு அவனுக்கு என்ன கட்டி குடுத்தீங்க
அவனுக்கு லெமன் ரைஸ் பொட்டேட்டோ அவனுங்க அதானே கேக்குறானுங்க லெமன் ரைஸ் பொட்டேட்டோ எக் ஃப்ரை டொமேட்டோ ரைஸ் அந்த கலவசாதந்தா கேக்குறானுங்களே தவர
ஆமாங்க சிஸ்டர் எந்திச் அவங்க பெழஞ்சி சாப்பறதுக்கு இது பண்றானுங்க
அது அது வே நம்ம அப்படி நம்ம பெசஞ்சு குடுத்து விட்டுட்டாலு நம்ம பெசஞ்சு கொடுத்தாலு அது அவங்களுக்கு மதியதுக்கு மேல ஒரு மாரியா
ஆமாங்க சிஸ்டர் நம்ம அது நம்ம கைப்பட்டு ரம்ம பெசையும் போது சாப்பாடு வந்துட்டு கொஞ்ச தண்ணி விட்ட மாரி ஆயிடு என்னதா கரண்ட் இலயே பெரட்னாலுமே அது வந்துட்டு ஒரு மாதிரியா தா இருக்கு கொழம்பு
ஆ சப்புனா சப்புன்னுட்டு இருக்கும் போல அதனால அந்த கொழம்பு சாதனாலே அடக்கி திரும்ப ரிட்டர்ன் தா வரு அந்த கலவசாதமே பண்ணி கொடுத்தோம்னா சாப்ட்டு வந்துருவானுங்க
ஆமா ஆமாங்க சிஸ்டர் மேக்சிமம் நா இன்னைக்கு கூட நா வந்துட்டு முருங்கைப்பூல வந்துட்டு பொரியல் மாரி எப்டி என்னக்குங்க சாப்பாடு கெளரி குடுத்துட்டே அவனுக்கு காலைல எங்களுக்கு இது இல்ல அது பூவு முருங்க பூவு இருக்கு இல்லீங்களா
ஆ
ஆஹ் முருங்கப்பூவ வந்து வெங்காயம் மிளகா மட்டும் போட்டு நல்லா நெய்ல வருத்துக்கணு அத
ஆ
கொஞ்சமா நீங்க கறி மசால் பொடி போட்டீங்கன்னா அவ்ளோ மனமாவு இருக்கு கொழந்தைங்களு விம்பி விரும்பி சாப்டுவாங்க முருங்கைப்பூ சாப்டாதவங்க கூட சாப்டுவாங்க
அப்படிங்ளா ட்ரை பண்ணி பாக்
இல்லைங்க பூவல்லா கசப்பே இருக்காது பூவ நீங்க பால்ல போட்டு குடிச்சி பாருங்க ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லா குடிக்கிறோம் இல்லைங்களா பூஸ்ஸ் ஸ்மெ டேஸ்ட் வராது ஹார்லிக்ஸ் டேஸ்ட் நல்லாவே வருங்க நாங்களே
அப்படி பிளைனா போட்டுறமா சிஸ்டர் எடுத்து அப்படி பூவ பிச்சு அப்படி பால் போட்டுருமா காய வச்ச பால்ல
ஆமா காய பாத்தீங்கா அப்ப போடுங்க அப்பதா பூ நல்லா வெந்து அதனோட எசன்ஸ் நல்லா உள்ளார எறங்கு
ஓ சளி புடிச்சிருக் கொழந்தைக்கலா குடுக்கலாமா சிஸ்டர்
சிஸ்டர் சளி புடிச்ச கொழந்தைங்களுக்கு ஆ குடுக்கலா மெயினா இது வந்துட்டு நீங்க சளி புடிச்சிசுனா தேங்கா எண் ன்னேல வந்துட்டு பூவ போட்டு நல்லா அ கண்டி பஸ்ட் அடுப்புல வச்சுட்டு தேங்காயெண்ணய சூடு பண்ணி ங்க அ அதுக்கப்புற இந்த பூவை போட்டு அது ஒரு பி பூண்டு தட்டி போட்டீங்கனா அது வந்து மூக்குக்கு நெஞ்சு நெஞ்சுல முதுகுல இந்த மாரிலா மணிக்கட்டு இருக்கிற இடதுல லா தே தேச்சீங்னா அவ்ளோ நல்லா கேக்குங்க அப்புறம் மூக்குல கூட ட்ராப்ல சா விடுவோ அத நா சிறப்பு விடுறத விடேங்க ஆமா ச்ச இல்ல ஒன்னு பண்ணாது நானு இப்ப ஏ பையன் அஞ்சு மாச அப்ப சளி புடிச்சுருதுங்க அப்பயே வந்துட்டு ஏ என்னோட வந்து சு சொன்னாங்க இந்த மாரி நா பண்ண யூஸ் பண்ணிருக்கே ஏ அவுங்க பையனுக்கு மூணு மாசோ இருக்கும் போது அவுங் ஆ ஒ அந்த மாரி இ இது பண்ணாங்களாம் அப்ளை பண்ணாங்களாம்மா எண்ணெய காய வச்சு மூக்குல நம்ம நாசில்ப்ஸ் ட்ராப்ஸ்ச விட இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா ஒடனே கேக்குதுங்களாமா
ஆ தேங்கா எண்ணெய காய வச்சுட்டு அதுல முருங்கப் பூ போட்டுட்டு அ பூண்டு தட்டி போட்றணுமா
தட்டி போட்டு நீங்க மணிக்கட்டு இருக்குற எடத்துலெல்லா அதாவது எலும்பு நல்லா மூட்டு மூட்டா இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி எடத்துக்கெல்லா நல்லா தேச்சு விட்டு ங்கன்னா திக்கி மூக்கு தண் தண்டுக்கு அது சைடெல்லா இருக்கு அதெல்லா தொடவு நீங்கன்னா அவ்ளோ நல்லா கேக்கு நம்ம பெரிய இவங்கங்க போது ஒரு ரெண்டு செட்டு கூட ஒட்டலாங்க
ஆ ஆ
உ பயணி வந்துட்டு முருங்கைப்பூலதா கொண்டு போயிருக்கா இன்னக்கி கப்பு பாருங்க ஒரு பருக்கு சாப்பாடு கூட இருக்காதம் அந்த அளவுக்கு காலிப்பன்டு வந்துருவோ
ம் நானு ட்ரை பண்ணி பாத்தே சிஸ்டர் தம்பிக்கு செஞ்சு குடுத்து பாக்குறே
கண்டிப்பா எனக்கு வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுதானே இது நீர் சத்து இருக்கே ஓ கீர சாப்புடாத கொழந்தைங்க கூட இந்த பூ சாப்ட குடுத்து ஏங்க நெய் நெய் நெய் ஊத்துணு
ஆ நெய்யி கடுகு வெங்காயம் போட்டுட்டு பூவையு போட்டுட்டு லைட்டா முக்காரம் ஆ ஆ
சார நல்லா பூ வந்துட்டு மொறுவொல மொறுவல் ஆகும் இல்லைங்களா இப்ப நெய்ல போட் டாலே ஓ அளவுக்கு எந்த பொருள் போட்டாலும் ம் நல்லா மொறு மொறுனு ஆயிடு அந்த மாரி இத கொஞ்சோ போட்டுட்டு போட்டுட்டு லைட்டா கொஞ்சொ வதக்க வதக்கணு இருக்கூ பூ இல்லெங்களா அது அப்புட்டி அப்புடி இருக்கூ நம்ம அதுக்கு தகுந்த மாரி வெந்த உடனே சுச சுட சாப்பாடு ஆர வச்சி கலர் நீங்களு வச்சுக்குவீங்களா அவ்ளோ டேஸ்டா இருக்குங்க நீங்களே பாரு அடிக்கடி செய்வீங்க இனிமேலு
நாளைக்கே செஞ்சு குடுத்துர்றே வீட்ல இருக்குது முருங்க மரோ
செரி செரி செரிங்க கண்டிப்பா கண்டிப்பா பால்லையு போட்டு குடிக்கணு போ போது சிச நீங்க அவனுக்கு ஒருத்தனுக்கு மட்டு செய்யுற மாரியா இருந்தா ஒருத் கை பூ போதுங்க ஏன்னா வணக்கணும்னா வந்து பூ வந்து சுண்டிரு அதனா நீங்க ஒருக் ஒரு கை அளவுக்கு அவனுக்கு மட்டும்னா ஒரு கை அளவுக்கு போடுங்க ஃபஸ்ட்டு டேஸ்ட் பாருங்க உங்களுக்கு எப்டி புடிச்சுருக்குன்னு ஆ அப்பறோ ட்ரை பண்ணுங்க ஃபேமிலி கேக்கா கூட
ஓகே சிஸ்டர் பாப்பா தும்ப சேட்ட பண்றாளோ
ஆ ஆமாங்க சிஸ்டர் ஏ கேக்
தெரியுது நீங்க பேசும்போதே தெரியுது எனக்கு
அ செரியா தூங்கவு மாட்டிக்கிறா ஆ அவெ இப்ப லைட் எடுத்துட்டு அவன் மண்டு த்து மேலையே போட்டுக்கிட்டு வெளையாடிகிட்ருக்காங்க
ஆ ரொம்ப கஷ்டோ அந்த கை கொழந்தைய வச்சு கை கொலந்தய வச்சுட்டு சாமாலிக்கிறது ரொம்ப கஷ்டோ சிஸ்டர்
கோ மின்ன மே மாசோ லீவுல கூட தெரிவிக்கல அப்ப இன்னு குட்டி பையனா இருந்தா இப்ப வந்துட்டு ஆமா ஆமாங்க சிஸ்டர் இப்ப வந்துட்டு ஸ்கூலுக்கு அனு போயிட்டு இவனையு பாத்துக்கறதுனா நேர சரியா இருக்குங்க இப்ப பாருங்க காலையில அனுப்றதுக்குள்ள வந்துச்சு ன்னு அதுக்கெதாவதுஸ் ஸ்நாக்ஸ் எதாவது ரெடி பண்ணி குடுக்கணு சுண்டல் தா ஊற வச்சிருக்கே அச்
சாப்ட்டுக்குவாங்கலா ஏபசங்களா காயே சாப்டாது சாப் சாப்ட்டுக்குவாங்களா ஏ பிள்ளைலா காயு சாப்டாது பயறு சாப்டாது எதுமே சாப்டாது எல்லாமே நா அடிச்சுதா ஊட்டணு பால் குடிக்கிறதுனால கூட குடிடா குடிடா குடிடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணு பக்கத்துல உக்காந்துக்கிட்டு அவனுக்கு என்னன்னே தெர்ல சாப்பாட்னாலே அவ்ளோ கஷ்ட
அது அது
ஒவ்வொரு விஷயமு சொல்லிக்கிட்டே இருக்கணு ம் சின்னப் பைய கொஞ்ச பரவால்ல பெரியவனு கம்பேர் பண் பெரியவனுக்கு ஏழ் வயசு ஆய்டுச்சு இன்னுமே சாப்பாடுனா காலையில நைட்டு ஊட்டிட்டு தா இருக்கே அதுமே வேகமா சாப்ட மாட்டா அவன சாப்ட சொன்னோம்னா ஒரு ரெண்டு மண்நேர ஆகு ரெண்டு மண்நேர ஆகு அவ முடிக்கிறதுக்கு நம்ம அடிச்சு ஊட்டுனாலுமே ம் ம் ம் ம் னு அப்டியே அழுது அழுதுகிட்டேருப்பா சாப்பிறானா அழுக வந்துரு அவனுக்கு
ஆமாமாங்க சார் சிஸ்டர் நானே எஏ பையனுக்கு ஊட்டுறதுன்னா ரொம்ப பெரிய விஷயந்தா ஒரு அந்த அஞ் ஒரு அர மண் நேர ஆயிடுங்க காலையில வேலைக்கு கெளம்புனும்னா ஏழு மணி க்கு ஆரம்பிச்சுனா ஏழ்ற வரைக்கு சாப்பாடு ஊட்டணு சிஸ்டர்
ஆ
ட்டி அவனுக்கு அதுக்கப்புற அர மண்நேர அவன ரெடி பண்ணி அனுப்பி க கரெக்ட்டா எட்டு மணிக்குலா வேன் வந்துரு சாப்பறது எயிட்டுக்குலா ஆனா
அனு அனுமார் அனுமார்ரு கணக்கா வாய் நெறைய சோற வச்சுக்கிட்டே தா இருப்பா முழுங்குடா வாயில வச்சுக்கிட்டேதா இருப் ப்பா முழுங்குடா ஆஹா முழுங்குடா ஆஹா வாயில வச்சிட்டேருப்பா அப்டியே பொறுமையா இருப்பே நா சொல்லி சொல்லி பாப்பே
ஆமா ஆமா சிஸ்டர் கா அடி பொதுவாகக எ ஏ எது அது ஒரு பழமொழி கூட இருக்குங்கல்லையா எனக்கு
ஆமா அடிக்காதது எதுக்கு ஒதவாதுன்னுவாங்க அடி உதவுற மானி அண்ண தம்பி ஒதவ மாட்
ஆ ஆமா ஆமா சிஸ்டர் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க
அப்பயுமே ரெண்டு வாட்டி அடிச்சனா மூணா வாட்டி திரும்ப ரொம்ப அழுகுதா பாப்பானே தவற ஏ அ எதுக்கு எதுக்கடிச்சே நா எதுக்கடிச்சே ஏய் சாப்பல அதுக்கு அடிச்சேன்டானா அது புரிஞ்சிக்கவே மாட்டா என்ன அடிச்சிட்ட நீ என்னைய அடிச் ச்சிட்ட நா நீ சாப்படலந்தாண்ட அடிச்சே அஹா அவ அத கட் ப் பண்ணிருவா என்னைய அடிச்சிட்ட நீ என்னைய அடிச்சட்ட அத வேற சமாதானப்படுத்தனு மொத்த சாப்ட மாட்டா சேரி தப் சேரி சாரிடா அது திரும்ப நம்ம தா சமாதானப்படுத்தனு ச வாய தெறக்க மாட்டாரு சிஸ்ட நீ என்னய அடி ச்சிட்ட என்னய நீ அடிச்சிட்ட
ஆ அதனால சாப்ட மாட்டே
சேரி த ஆ அ அடிச்சிட்டு சேர் அப்ப தண்ட அடிச்சிட்டு நம்ம திரும்ப நம்ம தா சாரியு கேக்கணு அவன்கிட் ட்ட அவ பண்ண தப்புக்கு சேரி விர்றா சாரி கேட்ட தா சாப்டுவா திரும்ப அவன கெஞ்சி குழாவி அப்டியே கால்ல விழுகாத கொறையா சாப்புறானா‌தா வாயத் தவற வாய அப்டியே பல்ல மூடிக்குவா நீ என்ன அடிச்ச நீ அடிச்ச நா சாப்ட மாட்டே டே நீ சாப்படலந்தாண்டா நா அடிச் சேன்னா ஆஹா அவனுக்கு அது மண்டையில ஏறாது நீ எதுக்கு என்னய அடிச்ச நா சாப்ட மாட்டே
அது அதுதாங்க இல்ல இங் ங்க அந்த அளவுக்கா போக மாட்டேங்க அடிச்சா சாப்பா ஏன்னா டைம் இல்லைங்களா இவல்கு ம் ம்
சடனா எந்திரிப்பா அந்த மண்டே மட்டு அவனுக்கு தெரிஞ்சிரு போல ஸ்கூல் டேஸ்ல எந்திரிக்கவே மாட்டா பெறண்டு பெறண்டு படுப்பா பெட்ல அவ சின்னவ வந்து எழுப்புவா டே எந்திரிடா எரும மாடே
இல்ல கண்டிப்பா எல்லாரு வீட்லயு அப்பிடிதா எ பைய வந்துட்டு லீவ் நாள் அன்னைக் கி வந்துட்டு அஞ்சரைக்கு ஆறு மணிக்கி எந்திரிப் பா கேட்டா என்ன சொல்லுவா அம்மா சூரியன் வந்துருச்சுமா இதுக்கு மேல தூங்கக்கூடாது எந்திரிங்கமா அப்டின்னு ஏ போடுவா ஆனா ஸ்கூல் டேஸ் அன்னைக்கி நா எந்துருச்சுருப்பே அ அவ எழுப்பி விட்டா அம்மா இன்னு ஒரு அஞ்சு நிமிஷமா அஞ்சு நிமிஷமா அப்டின்னு சொல்லிட்டு டைம் எக்ஸ்டன்ட் பண்ணிட்டே போயிட்ருப்பா
கால் பண்றீங்களா சிஸ்டர்
ஒரே நிமிஷோ தேங்க்யூ